டி
வணக்கம் தோழி சொல்லுங்கள்.
மா இருக்கீங்ளா?
நலமா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க? சாப்ட்டாச்சு.
ம் நன்றி தோழி. அ அ நாங்ளு சாப்ட்டாச்சு தோழி. ஆ இன்னிக்கி நாம் வந்து விழாக்கள் பத்தி அதாவ் பண்டிகைகள் பத்தி பேசலாமா?
ஆ சொல்லுங்க.
ம் அ இப்போ பண்டிகை எல்லா எடுத்துட்டாலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தீபாவளிப் பொங்கல் அடுத் அடுத்தது திருவிழா அ தீபாவளி ஒரு நாள் பொங்கல் மூன் நாள் ஆனா திருவிழான்றது மட்டு ஓ நால் நாள் கொண்டாடுவி அ மூன் நாள் கொண்டாட்றதே பெருசா இருக்கு தோழி ஆஹா செம்ம நாங்க திருவிழாதா ம் ஓ
அதுனால நால் நாளு கொண்டாடுவோ.
ஓ ம் அடுத்து தையி ஆ மாட்டு பொ என்ன ஒரு ஆ சூப்பர் தோழி மகிழ்ச்சி. ஆ கண்டிப்பா அப்பிடிதா இருக்கணு தோழி இப்ப உள்ள காலகட்டத்துலல்லா அதுதா. ஏனா நம்ம பழைய நாள்ல இரு க்கும்போது பாத்தீங்கனா யாருமே அவ்வளவா அந்த மாத்திரைகள்லா சாப்ட மாட்டாங்க. ஏனா அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு நாட்கள் எல்லா. ஆனா இப்ப உள்ள நாட்கள்லா பாத்தீங்கன் வெச்சுகோங்ள ஒருத்தவுங்குளுக்கு ஒருத்தவுங்க மொகோ பா க்கறதே கம்மியாயிருச்சி அப்ப
ஆம்
நம்ப மனசுக்குள்ள நெறைய இதெல்லா
ஒரு வீட்டுக்குள்ளயே இப்ப நாலு பேர்ருந்தாலு நாலு பேர் கிட்ட எப்பிடி த்தாலு எட்டி ஒம்போது ஃபோன்ருக் ஒவ்வொருத்தவங்ள்ட்டியு ஒரு ரெண்டு ஃபோனு ஒவ்வொருத்தங்கள்ட்ட மூணு ஃபோனு கேட்டா பிசினஸ்க் ஒன்னு பெர்சனலுக்கு ஒன்னு அப்டின்ட்டு அதலோட இது தா அதிகமா இருக்காங்களே தவிர ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல யாருகிட்டயாவது கொஞ்ச நேரம் பேசுறதோ அதுனாலயே அதிகமான டிப்ரஷன் த ஆகி நெறைய பேருக்கு நெறைய ஹெல்த் இஷ்யூ வருது
ம் இப்போ பாத்தி
இல்ல டீவி முன்னாடி மாரில்லா கொஞ்ச நேர ஆறு ஏழு மணிக்கெல்லா தூங்கிடுவாங்க இப்ப பன்னெண் டு ஒரு மணி ஆனாலு யாரு தூங்கறது கெடையாது மொபைல்ல மொபைல் இல்ல டிவி
தோழி நம்மா அது ஆக இப்ப கூட டீவிக் கூட கடையாது தோழி முன்னாடிலா அந்த தூதஷன் தூர்தர்ஷன் இருக்கப்பல்லா பன்னெண்டு மணிவர்லியு ஓடுனுதா சொல்லுவாங்க ஆமா பொதிகை ஆனா இப்ப அது கூட இல்ல இப்ப டீவியுமே ஆஃப் பண்ணி ட்டாங்களே ஃபோனு தானே தோழி இப்பல்லா அதனால பாத்தீங்கன்னா நைட்ல அந்த திருடங்க வர்றது கூட கொறஞ்சிருச்சின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஃபோன் சவுண்டு கேட்டுட்டுருக்கு அதனால திருடனுங்க வர்றது கெடையாதான் நமக்கு ம் அது மாரி
தோழி
ஆ எனக்கு ரெண்டு பைய ஆ ம் இருவத்தஞ்சி இருவத்ரெண்டு அதனால ம் ஆமா தோழி ம் உங்க வீட்ல பசங்க தூங்கிட்டாங்களா தோழி
ஆ அவங்க எல்லாருமே பத்து மணிக்கு மேல தூங்கிடுவாங்க
ம் ம் ஆமாமா இங்கியு அப்டித்தா தோழி ஆமாமா ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் ம்
பத்து மாரி ஆனா ஒவ்வொராளா ஒம்போதரையல இருந்து எல்லாரு லைனா தூங்கிருவாங்க
ஆ அவ்வளதா ஆ இப்பத் தோழி முன்னாடில்லா பாத்தீங்கன்னா அந்த தீபாவளி பண்டிகை வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்களே ஆ இன்னைக்கு என்ன பலகார செய்லா இன்னைக்கி
மொத நாள் நைட்டு வந்து செம்மா டுவிஸ்ட்டா இருக்கும் அம்மா என்னடா சா பலகார ல்லா செஞ்சிருக்காங்க தூங்கி ஒரு சில நேரம் அப்டியே அசந்து பாத்து அப்டியே தூங்கிருவோ திரும்ப கால எந்திரிச்சு சாமி கும்பிடயில அம்மா என்னெல்லா செஞ்சிருக்காங்க எலையில என்னெல்லா வச்சிருக்காங்க குளோப்ஜான் இருக் கா முறுக்கு இருக்கா அதிரசு இருக்கா வேற என்ன அம்மா டிஃப்ரெண்டா ஸ்வீட் செஞ்சிருக்காங்க வட செஞ்சிருப்பாங்க மட்டன் கொழம்புச்சி இட்லிய வெச்சிருப்பாங்க அப்டின்னு அந்த மைட்டு அந்த எலைய ஃபுல்லா தேடும்
நீங்க சொல்லவுமே ஞாபக வருது இந்த மட்டன் குருமா அந்த மட்டனுக்கு அந்த இட்லிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும் கு தெரியுங்களா அது தீபாவளிக்கு அன்னைக்கு செய்றதுதா ஆமா அது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு ஆ ஹ ஹ ம் ஆனாலு அந்த தீபாவளிக்கு செய்கிற பலகாரம் மாரி அந்த ஒரு டேஸ்ட் வரமாட்டேங்குது தெரியுங்களா அதே
மத்தியான கூடோ இட்லி சாப்டுவ மத்த நாள்ல மத்தியான இட்லி சாப்புட மாட்டோ ஆனா அந்த தீபாவளி அன்னைக்கு எல்லாருக்கு குடுத்துட்டு அதே ரிட்டன் திரும்ப அதே மட் டன் கொழம்பு இட்லி சாப்டுவோ பாருங்க
ஆமா ஐய்யயோ அதே மாரி பொங்கல ப்பையு பாருங்களே மத்த நாள்லல்லா நம்ம பொங்கல் செய்யவே மாட்டோ அதாவது வெ சக்கரப் பொங்கல் வெண்பொங்கல் கூட எப் எப்பயாவது நம்ம மறந்து செஞ்சிருவோனு வச்சுக்கோங்களே ஆனா அந்தச் சக்கர பொங்கல் செய்யவே மாட்டோ கரட்டா அந்த பொங்கல் அன்னக்கி தா நம்ப செய்வோ அது
பொங்கல்ல சாப்டுட்டு இருக்கைல இன்ன ஒரு வாரோ கழிச்சு மறுபடியு செஞ்சு சாப்புன்னு பத்தல அந்த மாரி ஒரு ஃபீல் ஆவு ஆனா நம்ம ம் செய்ய மட்டோ அதா அததா சொல்ற ஆ ச்ச நம்மளுக்கு பத்தவே இல்லயே நம்ம இன்னு கொஞ்சோ அதிகமா செஞ்சிருக் க்கலாமோ செரி விடு அடுத்த வாரோ செஞ்சு சாப்புடுவோ
ம் அவ்வளோதா வந்துரு அதே மார் பாத்திங்ன்னா திருவிழான்னு வெச்சுக்கோங்களே அந்த மொத நாள் விட் ட்டு அடுத்த நாளு கடா வருந்துன்னு ஒரு நரகோ நடக்கு பாத்திங்களா கு கரியே நமக்கு கிடைக்காது ஆனாலு அந்த கொழம்பு அவ்ளோ அவ்ளோ ருசியா இருக்கு பாத்துக்கோங்க அது என்னமோ நம்ம வீட்டுக்குலா த்து விருந்தாளிலா வந்துட்டு சாப்ட்டுட்டு போறதுனாலயோ என்னவோ அன்னைக்கு ஒரு ஆவலா இருப்போ நம்ப இன்னிக்கி கறிக்கொழம்பு நம்ப வீட்டுல வக்கிறாங்க நறையா சாப் ட்ரணு அப்டின்லா நெனச்சுக்கிட்டே இருப்போ ஆனா பா த்திங்கனு வச்சுக்கோங்களே நமக்கு கொஞ்சோ தா கெடைக்கு அதுவு அவ்ளோ ருசியா இருக்கு பாத்துக்கோங்க அந்த கொழம்புக்கு
ஃபைன்லா காலைல அந்த மட்டன் கொழம்பு அதே தோச ஊத்தி சாப்புடுவோ தெரியுங்களா அதுல வேற லெவல்ல இருக்கு
ம் ஏன்னா எல்லாரு சாப்டது இருப்பாங்க அந்த கொழம்பு மட்டுதான ஊ ச்செர்க்கோ அப்பறோ என்னா பண்றது தோச இட்லியேதா ம் அது நல்லா இருக்குங்க இட்லிக்கா இருந்தாலு தோசைக்கா இருந்தாலு செம்மையா இருக்கு
அது இந்த மட்டன் கொழம்பு மட்டு மறுநாள் காலையில தோசையு அந்த மட்டன் குழம்பு சாப்டோனா ஃபுல் ஃபில் ஆயிருக்கு அந்த ஃபெஸ்டிவலே ஃபுல் ஃபில்லாயிரு பைனல்ரா தோசயு மட்டன் கொழம்புனா பைனல்ரா
ஃபைனல் முடிஞ்சு போச்சு அதே மாறி அதே மார் த இவுங்க பண்டிகையிலயு பாத்திங்ன்னு வெச்சுக்கோங்களே நமக்கு வந்து பிரியாணி குடு ப்பாங்கலானு ரொம்ப எதிர்பாப்போ ஏன்னா பிரியாணிலா செம்மையா இருக்கு தெரியுங்களா அவுங்க செய்றது மட்டு அதனால அவ
பண்றாங்கன்னு தெர்ல நானு எத்தனையோ பேர்ட்ட கேட்ருக்க
கேட்ட சொல்ல மாட்டின்றாங்க நாங்க நீங்க செய்யிற மார்தா செய்றோ இஞ்சி பூண்டு பேஸ்டு கொஞ்சோ நெறையா போடுறோ வெங்காயத்த நல்லா பொன்னிறமா வதக்கீரோ அப்டின்னு சொல்றாங்களே தவர நம்ம எப்படி தா செஞ்சாலு அந்த வரமாட்டேங் வர மாட்டேங்குது ஆ சொல்ல மாட்டேன்றாங்க அம்மா அதே மாறியுமே இந் கிறிஸ்டின்ஸ் அவுங்க கிறிஸ்மஸ்க்கு செய்றப்பயு பாத்திங்கன்னா அந்த அளவுக்கு
அவுங்க ஒரு புலா செய்வாங்க தெரியுங்களா
ஆ ஹ ஹ சாப்ட்டதுல்ல ம் ஆனா வந்து அவுங்களு வந்து நமக்கு வந்து எல்லா சைடுலயுமே நமக்கு சொந்தக்காரங்க வச்சுக்கறதுந்து எல்லா விசேஷத்துக்கு நமக்கு எல்லாமே வரு ஆ வந்து ஆமா நமக்கு கேக்கு குடுத்தரணு பிரியாணியு வந்தரணு போய் தீபாவளிக்கு நம்ம கொண்டு போய் எல்லாத்துக்கு குடுத்துட்டு வந்தர்னு
ஆமா இப்பல்லா ச ஸ் எல்லாருமே எல்லா விசேஷத்தங்களுக்குமே போறாங்க இப் ப அங்கதா போறது இல்ல இங்கதா போக் கூடாது அப்பிடிலா இல்ல ஏ ஃப்ரெண்டு ஒருத்தொங்களே எங்க கோயிலுக்கு வருவாங்க
ம்
உங்க இதுக்கு போவோ சர்ச்சுக்கு போவோ பள்ளிவாசல் போவோ எல்லாமே ஒண்ணுதா
ஆமாமா கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு அப்ப ஆரம்ப காலத் துதலா அப்டியில்லா இருந்துது இங்கிட்டு யாரு வர கூடா அங்கிட்டு இங்க யாரு போ கூடாது ஃப்ரெண்டு ஒரு கூட ஃப்ரெரண்டு கூட புடிக்க கூடாது சொல்லிருவாங்க வீட்ல ஏய் இவுங்கள்டல்லா பேசக்கூடாது ஆனா இன்னக்கி அப்புடி கெடையவே கெடையாது எல்லாருமே ஒத்துமையாத்தா இருக்கிறோ நம்ம வந்து அ பக்கத்துல இருக்குறவுங்களா இருக்கட்டு ஆ எப்டியா இருந்தாலுமே அது ஒரு அன்யுனியோ வந்துருது நமக்குள்ளார அ ஓவ் வந்துருது ஆமா ஆமா ஆனா இப்ப நமக்கு நீ சொன்ன மாரி பிரியாணியு வந்துருது ஆ கேக்கு வந்துருது பிளஸ் நம்ம கொண்டுப்போய் தீபாவளிக்கு குடுத்துட்டு வந்துறோ நம்ம இதுக்காவே நம்ம போய் குடுக்க வேண்டியதா இருக்குது ஏன்னா நம்ம குடுக்கணுமில்ல அவுங்க
அவுங்கள் அவுங்களுக்கே அதெல்லா ஒரே பண்டிகை நம்மளுக்காச்சு நெறைய அதிகமா பண்டிகை வரு அவுங்களுக்கு பண்டிகையின்னு ஒன்னே ஒண்னுதா வரு அதுலயே அப்புற இல்லன்னா கல்யாணோ அது மாரி நம் நம்மள மாரி ரொம்ப பிரம்மாண்டமாலா பண்ண மாட்டாங்க அவுங்க சிம் பிள்ளா வேலைய முடிசுடுவாங்க பிரியாணிய போட்டு
ம் அதுவே அது ஒ அதுவே ஒரு திருழாவு சமமால்ல இருக்கு அவுங்கள்ட்ட நல்ல கெ இதால்லா பண்ணுவாங்க ம்
ஒரு மொரு வாரம் நல்லா இருக்கு மொத நாள் இருந்து ஃபங்ஷன் நடந்துடே இருக்கு நலுங்கு வைக்குறோ இது பண்றோ
பா ம் ம்
இத விட கொடும மறுநாள் தா பொண்ன காட்டுவாங்க
ம் ம் ஆமா கண்டிப்பா ம் மாறிச்சி மாறிச்சி தோழி இப்போ தா போன் வந்துருச்சுல உங்களுக்கு
ஆமா
வலைதளங்கள்ளே அழகா பேசிக்கிறாங்க அழகா நம்பர் குடுத்துக்கறாங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க எல்லாவே இப்ப மாறிச்சு அந்த மாற்று நிலைக்கு நம்ம வந்துட்டோ எல்லாத்தையுமே ஏத்திக்கிட்டோல அப்ப இதையுமே ஆமா கண்டிப்பா
நம்ம இதெல்லா சேஞ்ச் ஆயி
ம்
வேற ஒரு ஜென்ரேஷன் வர்றாங்க நம்மளுக்கே அது தெரிஞ்சிரு
தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு ம்
இப்ப எப்டி ஒரு பத்து நாள் நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மா மாறிச்சு இன்னு ப அஞ்சு அவ்ளோ தான மாறிடு அதுவு நம்ம பழகிக்கணு தோழி நம்ப எப்டி பழகிக்கணு இது அட்வான்டேஜா நம்ம மாறிக்கணு நம்ம இந்த இதுலையே இருந்தோன்னா நம்மள யாருக்கு புடிக்காது என்னடா அவுங்க
நீங்க அப்டியே இருங்க நீங்க அதே இடத்துலையே நில்லுங்க நாங்க போய்ட்டு வந்தறோன்ற மாரி போய்ருவாங்க ம் கண்டிப்பா தோழி
என்ன பொருத்த அளவு புள்ளைங்கள ஜாலியா விட்றணு அவுங்க நம்ம புடிச்சு புடிச்சு வைக்க வைக்கதா அவுங்க இருவுவாங்களே தவர ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க ஆனா நம்ம ஃப்ரீயா விட்டுட்டோனா அவுங்க ஃப்ரீயா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது
ம்
ம்
வேறு விசேஷ என்ன அதுதா நம்ப திருவிழாலலுமே பாத்திங்கன்னு வச்சிக்கோங்களே அத்த புள்ள மாமன் புள்ளன்னு சொல்லிட்டு ஆ அதுவு நமக்குல்லா கொஞ்ச மறக்க முடியாத அளவுக்கு ஆயிருச்சு இப்ப திருவிழாவுமே முன்னாடில்லா வந்து ஏ உங்க அத்த பிள்ளைனா அத்த பிள்ளைக்கு மட்டு தண்ணி ஊத்துன்லா சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ அப்டிலா கெடையாது
அத்த புள்ளையோட வர ஃப்ரெண்டுக்கு சேத்து ஊத்துங்கடா மச்சா
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா யாரு வந்துருக்
மச்சா அத்த பொண்ணு விட்றா அது என்னைக்கு வேணாலு ஊத்தலா அத்த கூட வந்த பொண்ண
த்த கண்டிவா கண்டிவா அவுங்க தா முக்கிய நமக்கு அந்த எடத் துல அயின் ஆமா ஆமா கண்டிப்பா ம் நம்பர் அந்த நம்பர் ஷேர் பண்ணிக்கறது அந்த கண்ணுல பேசிக்கறது அதுல்லா அந்த திருவிழா டைம்ல தா நம்ம பண்ண முடியு அதுல்லா நல்லாருக்கு இன்னைக்கு நெனச்சா கூட அதெல்லா இன்னு சந்தோஷமா இருக்கு நம்மளு அந்த கட்டத்துக்கு போயிட்டு வந்த மாரிதா இருக்கு நம்
ஆமா இல்ல இப்போ இப்பயுமே நம்ம ஒரு கப்புள்ஸ பாத்தோன்னா நம்ம நேத் து இப்பி தானே போனோ இன்னைக்கு நம்ம புள்ளைங்க போகுதுங்க நாளைக்கு அதுங்க புள்ளைங்க போவுங்க நம்ம அதெல்லா பாத்து என்ஜாய் பண்ணு வருத்தப்படக்கூடாது
இல்ல நம்ம அந்த கால கட்டத்துல நம்ம தாண்டி வந்துட்டோ தோழி அதனால ஆ அவுங்க பண்ணா கூட ஓகே ஓகே ஆ செரி அப்டின்னு சொல்ட்டு நவுந்து வந்
இல்ல இன்னு தோழி நீங்களு நானு ஓகே நெக்ஸ்ட் இன்னு நெறைய பேரு அத வந்து தப்பா தா பாக்குறாங்களே தவிர செரி அதுல உள்ள நல்லது கெட்டத சொல்லி புரிய வைப்போன்லா இல்ல
தோழி அவுங்களா அவுங்க ஆ அவுங்களா தோழி இன்னு ஆ அதாது எழுவது எண்பது அந்த மாரி இருப்பாங்க இல்லியா இப்ப உள்ள அந்த நைன்டி கிட்ஸ்லா ஏதோ சொல்றாங்கல்ல எனக்கு கெடைக்காதது இவனுக்கு கெடைக்கிதுன்ன பொறாமையில பண்றாங்க தோழி அதனால நம்ம வந்து அவுங்கள கேர் பண்ணக்கூடாது ஓகே ஓகே அப்டின்னு சொல் ட்டு நம்ம பாட்டு நம்ம வேலைய கவனிச்சுட்டு இருப்போ
தோழி நானு நைன்டி கிட்ஸ் தா
அய்யோ நா எயிட்டி நம்ம மாத்திக்குவோ தோழி நா எயிட்டி டு ஆ நம்ம வந்து அந்த அளவுக்கல்லா கெடையாது தோழி நம்ம மாத்திக்குவோ உடுங்க ம்
இருந்தாலு எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்குவே ஒன்னு வே எந்த பிரச்சனையு இல்ல நம்மளுக்கு எதா இருந்தாலு ஓகே பட் நம்மளுக் ஏதா ஒன்னு தப்பா தெரிஞ்சா வான் பண்ணுவ அவுளோதா அதுக்கப்புறம் அது அவுங்க எ சாய்ஸ் இப்ப நா ஒண்ணு பண்றேன்னா அது என்னோட விருப்போ நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னா அது உங்களோட
கிட்ட பேசுனதுல நேரம்போனதே தெர்ல தோழி அதனால மீண்டும் இன்னொரு இணைப்பில் நம்ம த சந்திப்போம் தோழி நன்றி வணக்கம் ம்